ஹலோ
எப்டி இருக்க
ஆஹ் நல்லா இருக்க நீ எப்டி இருக்க
நல்லா இருக்கேன் சாபிட்டியா
ஆஹ் சாப்ட்டே நீங்க என்ன சாப்ட்டீங்க
உம் சாப்ட்டே டூ டேஸ் முன்னடி ஃபோன் பண்ண நீ எடுக்கவே இல்ல சேரி பிஸியா இருப்பேன்ட்டு நானு ஆஹ் இன்னக்கி பண்ண
ஓகே ஒரு பங்க்ஷன்க்கு போயிருந்த ஒரு டூ டேஸ் முன்னடி அதனால ஃபோன் எடுக்க முடியில
ஓ என்ன ஃபங்க்ஷனு என்ன யாருக்கு
உம் மாமாக்கு கல்யாணோ அதனால அங்க பிஸ்ஸு ஆய்ருச்சு இப்
செரி செரி நா இப்ப உனக் எதுக் கால் பண்ணேனா எங்க பக்கத்துல பக்கத்தெருவுல ஸ்டிச்சிங் கிளாஸ் சொல்லி தராங்க தையல் கிளாஸ் அதுக்கு போலான்னு இருக் கே ஆஹ் உனக்கு என்ன நீ உனக்கு விருப்பமா வர்றதுக்கு
உம் என்ன ஃபீஸ் எவ்ளோ சொல்றாங்க எத்தன் நாள் ஆஹ் கோர்ஸ் மாரியா ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மாசோ மூணு மாசோ இந்த மாரி கோர்ஸ் மாரியா
ஆமா ஆமா கோர்ஸ் மாரிதா டிப்ளமோ கோர்ஸ் மாரிதா ஆஹ் என்ன சொல்றாங்கன்னா மாசத்துக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்டி சொல்றாங்க நீங்க மாசத்துல நீங்க கத்துகிட்டீங்னா அது இப்ப ஃபோர் மந்த்து த்ரீ மந்த்து அந்த மாரி கத்துக்கிட்டீங்ன்னா ஓகே அப்டி இல்ல அஹ் நீங்க வந்துட்டு ஃபுல்லா நாங்க ஃபுல்லா கத்துட் எல்லாமே இப்போ எப்டின்னா கொழந்த பெ பெட்டிகோட்ல இருந்து அஹ்ம் ஏஜ்டு ஆன பாட்டி ஆஹ் இது மாரி அவங்களுக்கு உள்ள பிளவுஸ் அந்த மாரி போட்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்துட்டு அஹ்ம் அ மாறுமா இப்போ வந்து டென் தௌசண்ட் குடுத்துட்டு எல்லாமே சொல்லி குடுத்துருவாங்களா இல்ல நா வந்து எனக்கு எனக்கு பிளவுஸ் சுடிதார் மட்டு வேணு அப்டின்னா அதுக்கு தகுந்தா மாரி சொல்லி தருவாங்களா
ஓகே ஓகே இப்ப ஸ்டிச்சிங் பிளவுஸ்லேந்து எல்லாமே ஆல் ன் ஆல் எல்லா சொல்லி குடுக்குறாங்க அப்டிதான
ஆமா எல்லாமே சொல்லி தராங்க அது மாரினா ஃபீஸ் வந்து பாத்தீயன்னா டென் தௌசண்ட் அது வந்து சிக்ஸ் மந்த் கோர்ஸ்
ஓகே
இதே அ பிளவுஸ் சுடிதார் அப்டின்னா த்ரீ மந்த் த்ரீ மந்த்ல வந்து உங்களுக்கு ரெண்டுதா சொல்லி தருவாங்க ஆனா சுடிதார்ல உள்ள பேட் டன் பிளவுஸ்ல உள்ள பேட்டன் என்னன்னவோ அதெல்லா அ டிசைனா என்னா டிசைன் தேவையோ ஓராளா சொல்லி தருவாங்க
ஓகே ஓகே நா இப்பதா நெனச்சிட்ருந்த எதாவ்து ஒரு கிளாஸ்க்கு போகணு அப்டின்னு ஆரி ஒர்க் கிளாஸ் போலாமா அப்டின்னு நெனைச்சிட்ருந்த இப்பதா நமக்கு லீவ் வுட்ருக்குல்ல காலேஜ் செமஸ்டர் லீவ் விட்ருக்கு சரி எதாவது கோர்ஸ் ஜாயின் பண்லா அப்படின் நானு நெனச்சிட்ருந்த ஆரி ஒர்க்கு ஆரி ஒர்க்குக்கு கிளாஸ் போலாமா அது நல்லாருக்குமா எப்டி எதாவது கத்துக்க முடியுமா ரெண்டு கிளாஸ்ஸுமே கத்துக்லாமா
ஆரி ஒர்க்கு சொல்லி தராங்க ஆரி ஒர்க்கு இன்னோரு எடொ ருக்கு நா அங்க சொல்ற அங்க ரெஃபர் பண்ற அங்க போலா ஏன்னா இது ஃபஸ்ட்டு முடிப்போ நம்ம பிளவுஸ் முடிச்சுட்டு ஆரி ஒர்க் போனா கொஞ்ச ஈஸியா ருக்கு அது நம்மளுக்கு அந்த மார்க் பண்றது அதெல்லா கொஞ்சொ ஈஸியா ருக்கும் ஏன்னா ப்ளவுஸ்ஸோட அளவு இதெல்லா தெரிஞ்சா நம்ம ரெண்டுமே நம்மளே பிளவுஸ்ஸ ஸ்டிச் பண் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு ஆ நம்ம ஆரி ஒர்க்கும் போட்டோனா இன்னு நம்மளுக்குதா பெனிஃபிட்டு நம்மளுக்குதா லாபோ ஸோ அதனால நம்ப ஃபஸ்ட்டு இப்போ வந்து தய கிளாஸ் போவொ அதுக்கப்பறொ வந்து ஆரி ஒர்க் கிளாஸ் போவோ ஆரி ஒர்க் கிளாஸ் பாத்தீய்ன்னா இங்க ஒருத்தவங்க வந்து ஃப்ரியா சொல்லி தராங்க அவங் கொஞ்சொ சேவ மாரி பண்றாங்க சோ அவங்கள்ட போணு நம்ப அதுக்கு வந்து நம்ம மெட்டீரியல் மட்டுந்தா நம்ம வாங்கணு மத்தபடி அவங்களே வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா சொல்லி தராங்க என்ன நெனைக்கிற அத பத்தி
ஓகே ஓகே நா வந்து இந்த இந் தையல் கிளாஸஸ் ஸ்கூல் டைம்ல போன எனக்கு அந்த பேசிக்ஸ்ல்லா தெரியு அஹ் ஜஸ்ட் இந்த ஓரோ அடிக்கிறது அஹ் சைடுல ஸ்டிச் புடிக்கிறது அந்த மாரி ஓரளவுக்கு பேசிக்ல்லா தெரியு எனக்கு பிளவுஸு நா கட் கட் பண்ணுவ ஓரளவுக்கு கட் பண்ண தெரியு அதுக்கு மேலதா நானு கத்துக்கணுன் நெனச்சுகிட்ருந்த ஓகே ஓகே நா டைய்லரிங் கிளாஸ் வேணா வரே டைமிங் எப்டி நம்ம வரலா நம்ம இஷ்டமா இல்ல அவங்க டைமிங் சொல்லுவாங்களா ஏன்னா ஆல்ரெடி இப்ப வந்து டேலி கிளாஸ் போயிட்ருக்க சோ அது வேற முடிக்கணு நானு காலையில அதுக்கு போயிட்ருக்க அதனால டைமிங் எப்டியிருக்கு
டைமிங் பாத்தின்னா அவுங்க டெ டென் டு டுவல் சொல்லிருக்காங்க டூ ஹார்ஸ் அ வந்து ரெண்டு மணி நேரந்தா உங்குளுக்கு தைய கிளாஸா அப்றோ இது வந்து மூ மூனூ பேஜ்ஜு இருக்கு மூணு பகுதியா பிரிச் சிருக்காங்க இப்ப மொத பகுதி பாத்தீன்னா பத்து டு பன்னெண்டு அப்பற ரெண்டாவது பகுதி வந்து பன்னொன்னு டு ரெண்டு அப்பற ரெண்டு டு நாலு அந்த மாரி பிரிச்சு பிரிச்சிருக்காங்க நம்மளுக்கு என்னவோ இப்ப வந்து நம்ளுக்கு வந்து ஆஹ் நம்முளுக்கு ரெண்டு மணிக்கு ஆ ஒரு மணிக்கு போனாலு போய்க்கலா இல்ல ஆஹ் ரெண்டு ரெண்டு டு நாலு போனாலு போய்க்கலா அந்த மாரி பிரிச்சிருக்காங்க நம்மளுக்கு எது எந்த டயத்துல நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கோமோ அந்த டயத்துக்கு நம்ம போக போகலா கிட்டதான இருக்கு உனக்கு அதனால உன பிரச்சன இல்ல நம்ளுக்கு
ஓகே ஓகே நம்ம வேணா ரெண்டு டு நாலு ஜாயின் பண்ணிக்கலாமா உனக்கு அந்த டைம்ல ஃப்ரீயா இருக்குமா ஏன்னா காலையில நான் வந்து டெலி கிளாஸ் போகணும்
சரி சரி ஆஹ் சரி சரி போலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு கொஞ்சம் கிட்டதான் இருக்கு அதனால தான் உனக்கு கொஞ்சம் தூரமா இருக்கும்ல்ல ஆனா உனக்கு ஆனா டேலி கிளாஸ் இங்க இருக்கிறதுனால நீ இங்க இருந்து வர்றது கொஞ்சம் ஈஸியா தான இருக்கும்
ஆமாம் காலையில் நான் டேலி கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தானே வரணும் எனக்கு ஆல்ரெடி டென் டு டுவெல்வு டேலி கிளாஸு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு டு நாலு வேணா நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் உனக்கு அந்த டைமில் ஃப்ரீயாக இருக்குமா போலாமா இல்ல ஈவி்னிங் செஷன் வேணா அட்டன் பண்ணிக்கலாமா
இல்ல எனக்கு ஃப்ரீதான் எனக்கு எனக்கு பிரச்சனை இல்லே ஆஹ் நானும் அது முன்னாடி நானும் ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் அதனால சரி இதுவும் நல்லதுதான் அதுக்கு தகுந்த மாறி நானும் ஒரு கோர்ஸ் பண்ணிக் இருக்கிறேன் ஆ ரெண்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கோம் அவங்க அவங்க வந்து ந்துட்டு ஒரு ஃபார்ம் தருவாங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அவங்கல்ட குடுத்துட்டு அத செக் பண்ணிட்டு நம்ளுக்கு வந்து கூப்பிடுவாங்க உங்க இப்ப அவங்க பாத்துட்டு உனக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஜாயின் பண் கால் பண்ணி மறுநாள் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் கிட்ல அவங்களே குடுத்துருவாங்க ஆஹ சிஸர்ல இருந்து எல்லாமே ஆஹ் ஃபேபரிக்கு அப்புறம் ஸ்கேலு அப்புறம் வந்து மார்க்கரு எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்கோ நம்ம வாங்கின மாரி கிடையாது ஆனா இந்த இதுதான் ஆஹ ஆரி ஒர்க் சொன்ன பாத்தீங் அதுக்கு முதல்லே நம்ம வந்து கிட்டு வாங்கணும் அது வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்ரீ அது வேற அது வேற ஒருத்தர் சொல்லி தராங்க இது வந்து நம்ம கண்டிப்பா ஃபீஸ் கொடுக்கறோமல்ல அந்த ஃபீஸ்லே ஏட் ஆயிரும்அதனால நமக்கு பிரச்சனை இருக்காது இந்த கோர்ஸ் முடிச்சிட்டு திரீ மன்த் கோர்ஸே எடுத்துக்கலாமா நம்ம அப்பனா
ஆஹ் ஓகே ஒகே த்ரீ மந்த் கோர்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் காலேஜ் ஓபன் ஆயிரும் நமக்கு டைமிங் எப்டி செட் ஆகும்ன்னு தெரியாது
நம்ப நம்ப தைக்கிறதை ஸ்டார்ட் பண்ணிட்டா நம்மளுக்கே ஒரு நாலேஜ் வந்துரும் ஏ என்னென்ன பண்ணலாம்ட்டு குழந்த பெட்டிக்கோட்ல இருந்து வயசான வரைக்கும் தைக்கிறோனா ரொம்ப லாங்கா இழுக்கும் அதனால நம்ம இதே கொஞ்சம் தைச்சுட்டு இது பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை
ஆமா நம்மளே டெவலப் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஓரளவுக்கு கத்துக்கிட்டோம்னா நம்மளே வீட்ல தைக்க தைக்க நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நமக்கு லீவ் கிடைக்கிறப்ப கூட ஆஹ இன்னும் கொஞ்சம் கத்துக்க இது பண்ணலாம் அதுக்கப்புறம் காலேஜ் இப்ப போயிட்டோம்னா நமக்கு அது டைம் கிடைக்காது கரெக்டாகிளாஸ் போறதுக்கு வர்றதுக்கு எல்லாம் அதுவே சரியா இருக்கும் இப்ப அந்த துணி எல்லாம் அவங்க குடுத்துருவாங்களா இல்ல துணி மட்டும் நம்ம எடுத்துட்டு வர மாதிரி இருக்குமா
துணி குடுத்துருவாங்க துணி வந்துட்டு இப்ப ஸ்டார்டிங் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து கொடுத்துருவாங்க அஹ் அது நம்ம தச்சு பழகறதுக்கு குடுப்பாங்க நெக்ஸ்ட் நம்ம போடணும் நம்பளுக்கு பிளவுஸ் நம்பளுக்கு போட்டு பாக்கணும் அப்படின்னா நம்ம தான் எடுத்துட்டு வரணும் இ்ப்பஃபஸ்ட் வந்து பிளவுஸ் சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒருஃபஸ்ட் இது ஃபேபரிக் துணி குடுத்துருவாங்க அதுல பிளவுஸ் தச்சு பார்த்துரணும் நெக்ஸ்ட் சுடிதார்க்கு ஒண்ணு கொடுப்பாங்க இதுதான் குடுப்பாங்க மத்தபடி நம்ம நம்ம அ நம்ம தச்சு பழகுறதுக்கு ஆஹ் நம்மதான் நம்மதான் எடுத்துட்டு வர அவ்ளோ இருக்கும்
ஓகே ஓகே புரியுது புரியுது அப்ப மத்த கிட் எல்லாம் அவங்க குடுத்துருவாங்க துணி மோஸ்ட்லி நம்ம எடுத்துட்டு வர மாரி இருக்கும் அப்டித்தான
ஆமா ஆமா துணி மொத நாள் நம்ம எடுத்துட்டு போக வேண்டாம் அது அவங்க தச்சு பார்கறத்துக்கு குடுத்துருப்பாங்க ரெண்டாவது நாளு இந்த மாரி தான் நம்ம ரெண்டாவது தடவையா தைக்கிறோம் பாத்தீங்களா அப்பதான் நம்ம வந்து என்ன பண்ணனும் துணி வந்து நம்ம எடுத்துட்டு போகணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரே பிளவுஸ் தைக்க கூடாது எல்ல மார் மல்ல தைக்கிறோமில்ல சோ அதுக்கு தகுந்த மாரி துணி மாறப்போ நம்ம எடுத்துட்டு போறாப்பளே இருக்கும் நம்ம இதெல்லாம் நம்ம மத்தபடி கிட்டு அந்த அஹ சிரே பாபின் கேஸ் இதெல்லாம் நம்ம அவங்களே குடுத்துருவாங்க மிஷினும் நல்லா இருக்கு மிஷின் வந்து சின்ன இல்லே இல்லே பெரிய ஹெவி மிஷின் தான் ஃபர்ஸ்ட் சின்ன ஸ்மால் மிஷின்ல உட்கார வச்சுட்டு பழகிட்டு அப்புறமா ஹெவி மிஷின்ல குடுப்பாங்க அது நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் நம்மளே அம் நம்மளே அது மாதிரி பெரிய மிஷின் வாங்கி வீட்டுலே போட்டு நம்மளே தச்சுக்கலாம் நல்லா நம்மளே வந்து ஒரு சேல்ஸ் பண்ணி தச்சு வெளியில குடுக்கலாம் இல்ல நம்மளுக்கும் தச்சுக்கலாம் அது நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் தான்
சேரி சேரி அவங்க நல்லா சொல்லி தராங்களா உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது அங்க ஜாயின் பண்ணிருக்காங்களா நல்லா சொல்லி தராங்களாமா
ஜாயின் பண்ணி அவங்க தச்சட்டு இருக்காங்க அத பாத்துட்டுதான் அவங்களே மாடல் மாடலா போடுறாங்க நிறைய வந்துட்டு மேக்சி நிறைய நிறைய வெரைட்டி வெரைட்டி பேண்ட் ஷர்ட் அந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க அவங்க கோர்ஸே முடிச்சட்டாங்க நல்லா சர்டிஃபி கட்ல்லா குடுத்துருக்காங்க நல்லா பங்ஷன் மாரி வச்சு குடுத்தாங்க நல்லா இருந்துச்சு அவங்க இப்ப வரைக்கு நல்லா நன் பக்கத்து வீட்டுக்காரங்க நறைய பேருட்டல்லா அவங்க வந்து தச்சு குடுக்குறாங்க நல்லா ஃபிட்டா நல்லா இருக்கு அவுங்க வந்துட்டு எப்படின்னா நம்மளுக்கு தகுந்தா மாரி ஆஹ் ஆ டைரக்ட் டாவே அளவு எடுத்து தைக்கிறதுனால நல்லா நல்லா இருக்கு மத்தபடி அஹ் நம்ம ஒரு அளவு வு ச் அளவு பிளவுஸ் வச்சு அவங்க பண்ணல டைரெக்டாவே எடுக்கறாங்க சோ அதனால அந்த ஃபிட்னஸ் நல்லாருக்கு எனக்கு ரொம்ப புடிச்சிருந்ச்சு அதனாலதா எங்க க த்துக்கிட்டிங்கன்னு அந்தக்காட்ட கேக்குறப்பதா அவுங்க சொன்னாங்க. நா இந்த எடத்துல கத்துகிட்டே அப்டின்னு சொன்னாங்க
ஓகே ஓகே அப்ப எப்ப ஜாய்ன் பண்ணிக்கலா ஆ அதா நா சொன்னனே ஸ்கூல் டைம் ல போன ஆ அது சும்மா பேசிக் தா போனே அதுக்கப்பற அப்டியே வந்துட்ட ஒழுங்கா கத்துக்கல இப்பதா மறுபடியு இன்ட்ரஸ்ட் இருக்கு இதுல லா அதனால எப்ப இருந்து நம்ம ஜாயின் பண்லா ஒ க்கேதா எனக்கு எப்ப இருந்து போலா நம்ம இப்ப
இப்ப நாளைக்கு நா அப்ளிகேஷன வாங்கிட்டு வந்தர்றே வாங்கிட்டு வந்து உனக்கு நா குடுத்தர்றே நீயு எல்லா ஃபில் பண்ணிட்டு நானு ஃபில் பண்ணிட்டு நாள் நாளைக்கா நாளைக்கு மறுநாள் குடுத்துட்டு நம்ம அவுங்க வந்து அதுக்கு மறுநாளே நம்மள கூப்புடுவாங்க நம்ப அதுக்கு மறுநாளே ஜாயின் பண்ணிக்கலாமா
சேரி ஓகே நாளைக்கு போவோ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ட்டு போவோ அதுக்கப்புற என்னன்னு பாத்துக்கலா
சரி சரி அது நல்லதுதா சரியா இப்போ அத நா வாங்கிட்டு வந்து நாளைக்கு உனக்கு குடுத்தர்றே சரியா
சரி ஓகே ஓகே அப்ப பாய் நாளைக்கு பேசிக்கலா